சொல்லுங்கப்பா
எல்லா சாப்ட்டாச்சா
அ இல்லப்பா இன்னு
ஏ முன்னாடி முட்ச்சுதா இல்ல இதுக்கப்றந்தா குடிப்பீங்ளா
இல்ல ஆ ஃபோர் ஓ க்ளாக் த்ரீ ஓ க்ளாக் அந்த டைம் தா
அந்த டைம் தா ஏ பைய படுத்தா மூன்ற நாலு மணியிருக்கு அப்பதா படுத்தா நாங்க இப்பதான் குடிச்சது
அந்த டைம்ல குடிச்சா தா குடிச்ச மாரி அப்டி இருக்கு அதுக்கப்புறம் கூட வேணும்னா சிக்ஸ் செவன்குள்ள போட்டு இன்னொரு முறை குடிச்சுடுறது
அது என்னமோ அது குடிச்சு பழக்கமாவு எனக்கு காலில எழுந்தோன்னே காபி குடிச்சுறனு. காஃபி இல்லாட்டி அது குடிக்கலும் நம்ம அந்த வேலையை ஓட மாட்டேங்கது எனக்கு எனக்கு தான் அப்பிடி இருக்கு ல எல்லா கேர்ள்ஸ கால அந்த இதுவும் இருக்கான்னு தெரியல அதுந்து எனக்கு குடிச்சுரு எப்படியா இருந்தாலும் பால் இது பண்ணி முத காபி போட்டு குடிச்சட்டு அதுக்கப்புறம் தா வீட்டு வேலை ஸ்டார்ட் ஆகும் எனக்கு
ஆமாப்பா சாப்பாடு இல்லன்னா கூட டீ பிஸ்கெட் இருந்தா போதும்
குடிக்கலன்னா அது ஒரு மாதிரி மந்தமா போகு எனக்கு அந்த நாலு அப்படியே லேச லேசி தான் அது அப்டி எரிச்சலா இருக்கும். எரிஞ் எரிஞ்து வுலுந்துட்டு இருப்ப. வந்து என்ன டீ குடிக்கலயா இன்னைக்கு நீ காலைல
அதா அதா அப்புற அ அந்த டீ குடிக்கிற வரைக்கு தலைவலியே வி விடாது
ம் அதேதா அது அ அப்டியே மைண்ட் செட் ஆயிடுச்சு
உம் உம் ச் நானு சரி மாத்திக்கலா மாத்திக்கலா நினை
நா ட்ரை பண்ணி பாத்துட்ட ஒன்னு வேலைக்கு ஆவல எனக்கு ஆஹ் சில டைம் பால் கூட காய சரி டி டீ உடம்புக்கு கெடுதுன்றாங்களே நம்ம பால் குடிச்சு பாப்போ நா ஒரு நாள் ஐய்யய்யோ பாலே எனக்கு பால் என்கு பிடிக்காது ச இருந்தாலும் மூக்க முடி குடிச்ச சொன்னா முடியல வேண்டா நம்ம விச பரிச்ச வரைசி வரைக் போ ஜாலியா டீய குடுச்சுட்டு போயிடுவோ ரொம்ப நாள் வாழ்ந்து என்னா பண்ண போறோ உடு அப்டின்னு வுட்டு வுட்டு நானே சமாதாம பண்ணிட்டு
பால் ந நா நைட்ல குடிப்பே ஆஹ் அதுவு எப்டி காய்ச்சுட்டு ஆற வச்சு குடிப்பே கடகடுனு குடி கிர மாதிரி எனக்கு அப்போ எங்க வீட்ல அம்மா வீட்ல அப்பா நா தூங்கிட்டேனா கூடோ ச லைட் டா குடிக்கிற சூட்ல சூடு பண்ணி குடுப்பாரு அப்பவே அப்ப குடிச்சிட்டு அப்டியே படுத்துறது
சோ அப்டின்னு ஏ நானாச் போல் அரச்சு வச்சிருக்கே ஆனா அத போட்டு குடிக்க அந்த பால் குடிச்ச ஃபீல் வராது எனக்கு அந்த வேற ஏதாவது சாப்டுற மாரிதா இருக்கு பால் எனக்கு மோச்ட் நா விரும்பி சாப்டவே மாட் சின்ன பிள்ளேலருந்து பழக்கம்மயிடுச்சு டீ காபி கூட நா கல்ல அறுல குடிக்கிறே
அப்டியா காஃபி
அஹா க்கா டி‌ காபில குடிக்கிறதுல்லக்கா அதுக்கப்பரோ குடிக்கிறது கெடையாது பசங்க பொறந்தாங்கல்ல ஃபஸ்ட் பேபி பொறந்தப்போ நார்மல் டெலிவரி எனக்கு டுக் காஃபி குடி காஃபி தாக் ஸ்டாடிங் காஃபி தாக் குடுத்தாங்க அது ஹாஸ்பிட்லே அது ரூல்ஸ் போல ஒட்னே காஃபி தா வந்து குடுத்தாங்க அந்து காஃபி பிஸ்கெட் சாப்பிட்டு எனக்கு அது பழகிச்சு நாக்கு ஒட்டிகிச்சு கப் அப்பத்துலேந்து ஃபஸ்ட் பாப்பா பொற்ந்தா அப்பவே வ அ அஞ்சு வருஷ் ஷோ அந்த அஞ்சு வருஷமா அந்த பழக்கோ எனக்கு அதுக்முன்ன பழக்கமேல்ல டீ காஃபி குடிக்கவே மாட்டே நானு பால் டீ காஃபி எதூமே குடிக்க மாட்டே அது ஒட்டிக்கிச்சு எனக்கு டி கொழந்த பொறந்து அந்த பழக்கமூ ஒட்டிக்கிச்சு ஆமா அது தா அது இல்லன ஏதோ ஒன்னு கொறைச்ச மாரியேருக்கூ எனக்கு நாள்ல ஏதோ ஒன்னு கொறைய்தே நம்மளுக்கு அப்டின்னு
என்னா பண்றா கொழுந்த
அவரு இந்த சிப்ஸ் ப அந்த வீடியோ போடுவாங் பாத்தீங்களா சிப்ஸ் செய்யறது கேக் செய்யறது யூடியூப்ல அத பாத்துட்ருக்கா செய்யப் போறா நெனைச்சிட்டே ஏங்க ஏ பொண்ணு கேட்டுட்டேருந்தா லாஸ் ஸ்கூலுக்கு போணூ எனக்கு இன்னூ நீங்க ஸ்கூல் பேக் வாங்கல லன்ச் பேக் வாங்கல பென்சில் பாக்ஸ் வாங்கல திங்ஸ் வாங்கல என்ன திங்ஸ் வாங்கான திங்ஸ் வாங்கனமா என்ன திங்ஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க அவுங்க அவங்ளுக் தெரியாது ஆனா திங்ஸ் வா அந்த திங்ஸ்ன்ற வார்த்த கத்து வச்சுட்டாங்கவுங்க ஏதொ டிவில பாத்தா வேற‌ யாரா யூஸ் கொஞ் நே கேட் ஆ தெர்ல எனக்கு திங்ஸ் வாங்கணூ என்ன சரவணா ஸ்டோர்ஸ் கூட்டிட்டு போங்க எனக்கு திங்ஸ் வாங்கணு கடனா சரவணா ஸ்டோர் தா அவுங்களுக்கு ஏன்னா அங்க தா நெற் பி அங்க போனாலே அவுங்க பேக் எட்க்காங்க பென்சில் பாக்ஸ் என்ன எந்த பாக்ஸ் அ ஃப்ளோர் போனாலே அவுங்க இஷ் டோந்தா லைனா தூக்கி தூக்கி பேக்ல போட்டுருவாங்க அவங்க
ஆமாமா
இன்னு எதுவூ வாங்கலே இனிமேதா போய் வாங்கணூ கடைக்கு போய்
ஒரு இல்ல அவுங்க முன்னாடி ஒன்னு சாப்படதுக்கு கூட முடியல இன்னைக்கு ஒன்னூல்ல செரி ரொம்ப நாள் ஆச்சே இந்த வெளியில வித்துட்டு வராங்க பாத்தீங்ளா ஐஸ்கிரீம் மே அந்த கோனைஸ் மாத்ரி விப்பாங்களே வண்டில் அது வங்கின ரொம்ப நாள் ஆச்சு அப்டி நீட்டு வாங்கிட்டு திரும்பனா எம்பைய வந்து நிப்பானா ஐய மம்மம் மம்மம் மம்மம் அப்டிதா மம்மம் மம்மம் மம்மம் அப் அப்டின்னா சேரி அப்புடின்னு குடுத்தா ஆ செரினு குடுத்தா எனக்கு கையில குடுத்துடு
அவ தா எனக்கு சோலோவா வேணு சேர் பண்ணல எனக்கு வேனா ஏ நா வாங்குனதே ஒன்னே தாண்டா அதுக்கே பொண்ணு கேக்குறியான்ற மாரிதா இருக்கும் நம்மளுக்கு நாம் இஷ்டப்படுத்து கூட ஒழுஞ்சு ஒழுஞ்சு சாப்ட வேண்டதா எங்க இருக்காங்களா இருக்காங்களா
ஆமாப்பா
ஆறத்துக்குள்ள சாப்டறனு ஆறத்துக்குள்ள சாப்ட்றன்னு அதேயே மறந்தாச்சு நம்மளுக்கு என்னப் புடிக்கு எது புடிச்சுருக்குன்னு சாப்புடணன்னு மறந்தாச்சு இப்ப இவுங்க சாப்டடுறாங்களா சாப்ட்டு மிச்ச வைக்கிறாங்களா அத நம்ம சாப்ட்டுறது வேஸ்ட்டா போய்டுமே அப்டின்னு சாப்பாடு கூட இன்னு சாப்ட சொல்லிட்டா சாப் பொழுபு எதாவது வச்சுருவாங்க வே இப்ப எந்த கொழந்த ஃபுல்லா சாப்ட்ருக்கு வச்சுருவாங்க அத நம்ம சாப்ட்டு வெயிறரத்துக்கு தாண்டி ந்த மீதி கொஞ்சோ எடோ இருந்துச்சுன்னா கொஞ்சோ சாப்புட்டு தூங்கும்போது படுத்துற வேண்டியதா
அவ்ளோதா அது கூட ஃபுல்லா வேணுமா ஏங்கிட்ட கம்மி ஆயிடுச்சு அப்டினீட்டு ஏங்கிட்ட கு நா குடுத்தத வாங்கல ஏ தங்கச் சாப்டுட்டு இருந்தால அவக்
உம் புதுசா வேணா எனக்கு நீ எடி களச்சு போய்டீங்க ஆனா இப்ப இருக்க பாச ங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்தா பொறக்குறாங்க ஏனே தெர்ல நம்மதா ஏமாந்தா கோச இருக்க போல உங்கிட்ட நம்மளுக்கே எதாச்சு தெர்ல அவுங்ளுக் தெரியுது மா இப்புடிம்மா அம்மா அப் டிம்மா சொல்லிக் குடுக்குறாங்க
ஆமாப்பா அப்டிதா நம் அவுங்க கிட் இருந்தா நம்ளே கத்
கத்துக்கணு ஏ பொண்ணு சொல் உனக்கு என்னங்க பி இதல்லா எனக்கு தெரியாத அம்மா இதெல்லா நம்மளே அசிங்கப்படுத்துவா என்ன இப்டி அசிங்கப்படுறா அப்டின்ற மாரி ஏ நா ஓ அம்மாடின்னு வா அம்மாக்கு தெரியும்
அப்படிதான் இருக்கு அதுங்க கிட்ட இருந்துதான் நம்ம கத்
சத்து கு சிருச்சுட்டு கிடப்பாரு ஏ பாரு நான் பெத்த பொண்ணு அறிவாளியா இருக்கு நான் கட்டினது ஒண்ணுமே தெரியாம முட்டாலா இருக்குதுன்னு கிடப்பாருக்கு அதுக்கு என்ன பண்றது எனக்கு வாச்சது முட்டால்லா இருந்தா நானு முட்டால தான் இருக்
ஆஹ் கரெக்ட் ம் ம்
ஆ நம்ப
அது வந்து அவங்கள சொன்னா அவங்கள அதெல்லாம் ரியலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க
நம்மதான் எப்படி சொல்றது அவங்க யோசிக்க மாட்டங்க நமக்கு இனது பண்ண அவங்க கஷ்டப்படுவாங்க அவ சாதனமா கிந்தல் பண்ணிட்டு போய் விட்ருவாங்க ஜாலின்னு கேட்டா ஜாலின்ருவாங்க எப்பா நீ ஜாலி பண்ண நா தா கிடச்சனா சொல்லாதப்பலா அதான் சொல்லுவாங்க திரும்பி திரும்பி அட போயா அப்படின் போயது ஒரு யாச்சும் உ பொண்ணாச்சு அப்டின்னு
முடியலடாப்பா சாமின்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு ஐயோ அது ஒரு ஒரு டைமு அவங்க பேசுறதெல்லா ஜாலியா பேச வாங்க ஒரு சில வேர்ட்ஸ் நம்மளுக்கு ஹர்ட்டாய்டு
உம் அ சொல்லாதீங்கப்பானான் சொல்லன் கேக்குது இல்ல அது அவங்களுக்கு ஜாலி அவங்களும் பொண்ணு ஹைத் திரிச்சுக்குவாங்க போங்கடானு வெளில போய்டுவே நீ எப்டியாவது பண்ட்டு போங்கடானு என்கிட்ட மாட்டுவீங்கள அப் உ வச்சு செய்ற அப்டிட்டு போயிடுவே அவ்வளவுதா நாம என்ன
சேரி அவங்க ஜாலிக்கு அவங்க இது பண்றாங்க
ஆமா வேற ஒண்ணு பண்றது இல்ல இப்பதா எங்க அம்மாவும் போன் பண்ணாங்க என் தங்கச்சிக்கு இப்ப தா கல்யாண ஆச்சு ப்ப தா மூணு மாஸ் போனோ ஆவுது அ அதா அவங்க பேச மாட்றா பண்ண மாட்றா ஜன் கம் ப்ளேட்டு நா பஞ்சாயத்துப் ஒரு தம்பி ஒரு தங்கச்சி தம்பி இப்டி பண்றா தம்பி அப்டி பண்றா ங்க லேட்டா தூங்குறா வீட்டுக்கு லேட்டா வரா காலைல மார்னிங் மயந்துக்க மாட்டேங்கிறாங்க வேலைக்கி கத்த வேண்டுதாருக்கு கத்த வேண்டுத இருக் கு கொஞ்ச சொல்லுமா அவனுக் க்குனு
அதா எ எல்லார் வீட்லயு அப்புடிதா போயிட்டுருக்கு
என் தம்பி குமிட்டா உன்னே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்களா உனகிட்ட ஒன்னே கம்ப்ளைண்ட் பண்ட்டாளா உன்கிட்ட உனே அவர் எகுருவாரு அவரு கு எய் ஏ எகுர அடங் க்கு அம்மா தான சொல்றாங்க கேட்டுட்டு நடனு
ஹுஹும்
நாம குடிக்கி எதுவுமே கால்ல விட மாட்டேங்கிது நா பண்றதா பண்ணுவேனு இருக்கானுவோ
அபடிதா பண்றாங்களேப்பா என் தம்பி கூட அப்டிதா
அததா இருக்கும் போது அவங்கள எப்டி சொல்றது கத்த வெக்கிறானுங்க அது ஒரு ஜாலிப் போல அவுனுங்களுக்கு
ஆ லேட்டா தா என் தம்பி எப்டின்னா நைட்டு ரெண்டு மூணு வரைக்கு அந்த ஸ்பீக்கர் வச்
அந்த மொபைலு ஒரே மொபைலு
ம் ஸ்பீக்கர் வெச்சு கேக்கறது
அது ரெண்டு மண இருக்குன்னா அது கொஞ்ச டீ
தூங்க அஹ் தூங்குறதுக்கு டிஸ்டர்ப் ஆகுது என்னடா தூங்குறாங்களே அப்படின் நீ இல்ல
யோசிக்கிறதுல நம்ம ஜாலியா இருப்போ நம்ம ஸ்பீக்கர் கேட்போ நம்ம ஸ்கிப்பர் நம்ம நம்ம ஸ்டிக்கர் நம்ப காது அப்படி விட்டுறாங்க போல என் தம்பி வீக்கல இருக்கமட்டான் போன்னை பாத்துட்டே இருப்பான் ஏற்கனே அவன் எப்படி தெரியுமா இருப்பான் மண்டை மண்டை இது ஓடு இருக்கும் பாத்தீங்களா அவனுக்கு துணிப் து மாரியே இருப்பான் அவ்வுளோ ஒல்லியா ஹைட்டா இருப்பான் செம்மா ஹைட்டா இருப்பான் சிக்ஸ் மீட்டருக்கு மேல தான் இருப்பான் அவன் என்னா ஒல்லியா இருப்பான் ஒல்லியா இருப்பான் நான் நீயே நானே ஹை நல்லா ஹைட்டு அஹ் சிக்ஸ் அன்ட் ஃபைவ் பாயிண்ட் நைன் இருக்கணு அவரு எய் தம்பி எனக்கு மேல இருப்பான் இப்டி பாப்பே நா அவளை ஏன்டா இப்புடி ஒல்லியா இருக்கே அப்டின்னுவே
அஆஹ் அவுங்கெல்லா இங்க இல்லப்பா அது வந்து ஜீன் அங்க வந்து
அத ஜீ அத அவுங்க சொல்லுவாங்க எங்க தாத்தா மாதிரி வாங்கன்னு
அதாதா ஆஹ்
அவுங்க அப்புடிதா இருப் இருப்பாங்களா சேர் உங் தாத்தா மாதிரி அது ஒரு கலர் ரெட் ரெட் உங்க தாத்
என் தம்பி கூட ஹைட்டு குண்டால்லா இல்ல அவங்கூடோ ஒல்லியாதா இருக்கா
ஒருவேல அவனுக்கு மேரேஜ்க்கு அப்புறோ ஓ பாய்ஸ் நெறையா பேர் அப்புடிதா இருக்காங்க நல்ல ஒரு முன்னேற்றோ மேரஜ் ஆயிட்ட பிறகு தா தொப்பையு கிப்பையு போட்டுக் குண்டா விட்றாங்க எல்லாரு அதா அப்டியே டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடுறாங்க கல்யாணத்துதுக்கு அப்புறோ நம்ம குண்டாருக்கோ கல்யாணத்துக்கு அப்புறோ ஒல்லியா அந்த மாதிரி டிரஸ்ஸ போட்டுட்டு அதே தா நல்லா குண்டா இருப்பே நல்லா ஒல்லியாயிட்டே இப்போ செகண்ட் தம்பி பொறந்து
அதுக்கே என்னன்றாங்க பொண்டாட்டி கைப்பக்குவோ அப்புடி அவ்ளோ நல்லா ருசியா செஞ்சு போடுறாளா டீலு
அவே அவள பாக்கற பார்வையே கேவலமா இருக் இவ சமைச்சு போடுறா அப்டின்னு இவுங்க இப்புடி பாக்
நாந்தா
ஆ தோ இரும்மா மத்யானோ ஈவி்னிங் நைட் சமையல் என்னனு பாத்துட்டு வந்துடுறே
ஆம்ப்பா ஏ கொழந்த கூட எழுந்துட்டா நான்ப்பா தோச சுட்டு சாப்புட்டு ஆஹ் நா பண்றே பாய்ப்பா உம்